வணக்கம்
ஆ வணக்கம் மேடம்
எங் எங்கெர்ந்து பேசுறீங்க என்ன பண்ணிட்ருக்கீங்க
மேடம் நான் தா இப்போ கொஞ்சொ மொட்ட மாடில இருக்கெனு சொன்னனே மேடம் அங்க மழ வர மாரி இருக்கா
ஆ மழவர மாதிரி இருக்கு
புரில
லைட்டா மழ வர மாத்ரி இருக்கு வான ஃபுல்லா அப்டியே ஒ மாரி பிளாக்காயிட்டு கொஞ்சொ க்ளைமேட்லா சேஞ்ச் ஆயிட்ருக்கு
ஆ ஆ அ அப்டிங்ளா
உம்
சேரி சேரி
உங்களுக்கு என்னென்ன சாப்ட புடிக்கு மழ வர்றப்ப
மழ வரப்ப எனக்கு சிக்கன் ரைஸ்
உம் எனக்கு எனக்கு
நல்லா நல்லா ஸ்பைஸியா இருக்கனு
உம் ஆமா நல்லாருக்குல்ல சிக்கன் ரைஸ் அது கூட வந்து டு தந்தூரி சிக்கன் வாஃபுல் ஐஸ்கிரீம்
ஐஸ்க்ரீம சாப்டுவாங்க ம மழைல
நல்லாதாருக்கூ அப்டியே அந்த சிக்கன் ரைஸ்ஸோட சாப்புர்றதுக்கு
அங்யய்ய அப்டி எனக்கு இந்த டைம்ல ஐஸ்க்ரீம்லா சாப்ட முடியாது ஆனா நல்லாருக்கூ ஐஸ்க்ரீம் சாப்ட்டா ஆனா இந்த டைம்ல பட்டு
சளிப்பு